ஹலோ வணக்கம் தோழி கேக்குதுங்களா
கேக்குது கேக்குதா
நீங்க பேசுறது எனக்கு கேக்கல தோழி
இப்ப கேக்குதுங்களா
ஹலோ
ஹலோ கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குது கேக்குது
ஆஹ் என்ன பண்றீங்க சாப்பிட்டாச்சா
உஹம் தோழி சாப்பிடணும் தோழி நீங்க சாப்பிட்டீங்களா
உம் இனிமேல் தான் சாப்பிடனுமா
ஆமா வயிரு கொஞ்சம் ஃபுல்லாதான் இருக்கு வேணும்னா சாப்புலாம் இல்லன்னா அப்படியே தூங்கிடலாம் அப்படின்னு வந்து படுத்துட்டேன் எல்லாம் ரெடியா இருக்கு சாப்பாடு ஆனா எனக்கு பசி எடுக்கல
ஆஹ்
நீங்க என்ன சாப்டீங்க
நான வந்து சப்பாத்தி குருமா
சப்பாத்தி குருமாவா
ஆஹ
சூப்பர் நீங்களே செஞ்சீங்களா
ஆஹ் ஆம தோழி நானே தான் செய்வேன்
செரி செரி என்ன குருமா வச்சீங்க தோழி
பட்டாணி போட்டு குருமா சொல்லுவாங்கல்ல
ஆமா
அந்த குருமா
பட்டாணி குருமாவா செரி செரி செரிங்க ஓகே
நீங்க என்ன சமையல்
நானா நான் சொல்லுவேன்ல இந்த பெப்பர் சிக்கன் மாதிரி பெப்பர் மட்டன் இந்த கிரீன் கிரீன் கிரேவி மாதிரி வெச்சு கொஞ்சம் சுக்காவா வச்சேன் ரொம்ப கிரேவி இல்லாம கொஞ்சம் அது ட்ரையா இரு இருக்கும்போது நல்லா டேஸ்டா இருக்கு அம்மா கேட்டாங்க கொஞ்சோ ட்ரையா ஆவுன்ள நல்லா சூப்பரா வெய் அப்படியே சாப்புன்னும் போல இருக் கு அப்டின்னு செரினு ரசோம் வெச் சு சாப்பாடு கூட அது சுக்கா மாதிரி வெச் சு நல்லா திக் கா பண்ணி வெச்ச அப்போனா அது சும்மா நம்மளுக்கு அதுல கறி இல்லன்னா கூட இந்த மசாலா தொட்டே சாப்டுல்லா
ம் ஆமா நல்லா இருக்கு எது சப்பாத்திங்ளா
இல்ல சாப்பாடு சாப்பாடு செஞ்சு ரசோ வெக்க சொன்னாங்க அம்மா சாப்பாடுக்கு ரசோ கூட அது சாப்புடும் போது ஆமா சூப்பரா இருக்கு அது நம்ம கொஞ்சோ தண்ணியா வெக்க கூடாது ஒந்து ரொம்ப க்ரேவியா இல்லாம கொஞ்சோ ட்ரையா வெக்கனு
ஆமா ஆமா ஏன்னா ரசோ ஊத்தி சாப்புட்டு அத தொட்டுன் சாப்புடும்போது நல்லா இருக்கு
ஆமா கரெட்டா சொல்லீங்க சுண்டு சுண்டு வருல்ல அது நல்லா எண்ண பிரிஞ்சு சுண்டி இருக்கும் போது அது ரொம்பவே சுவையா இருக்கு அது எங்க அம்மாக்கு நா பண்ணா அத கொஞ்சோ புடிக்கு அதனால எங்க அம்மாவ என் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டனே எங்க அம்மா நேத்து சுடு தண்ணி ஒடம் ஒடம்புல ஊத்திக்கிட்டு நல்ல வேல ஒடம்புல படல கையில பட்டுச்சு
அச்சச்சோ
ஃபுல்லா அப்படியே வெந்து அப்படியே மேல இருந்து கீழ வரைக்கு ஃபுல்லா வெந்து கொப்புளோ வந்து பெரிய பெரிய கொப்புளோ வந்து அப்புறமா என்ன பண்ணாங்க காலையில போய் காமிச்சோம் ஆயில்மெண்ட்லா பண்ணி அப்ளை பண்ணாங்க அது ஈவினிங் ஆக ஆக பெரிய பெரிய கொப்பளமா வந்து ச்சு
ஏங்க அ இந்த வெயிலுக்கு வேற நானும் ட்டில வடை சுட்டேனா எண்ண உள்ள லைட் ஏதாவது கை வுட்ட எனக்கு பெரிய கொப்பளமா ஆயிச்சு அப்டியே கைய சுத்தி
அய்யோ எண்ணெய் இல்ல அது இன்னும் கொடும்மை தோழி எனக்கு போன வாட்டி நான் இந்த மாதிரிதான் வடை சுட்டரும்போது அந்த சுடுசுடா என்ன கடாய் அப்படியே கையில பட்டுச்சு அப்டியே இந்த கடாயில பா அந்த எண்ண இருக்ல கொதிக்கிற எண்ண வட அது கரண்டி கொஞ்சம் கவுந்து அப் அப்படியே அந்த எண்ணெ வந்து அப்டியே கையில பட்டு அப்டியே கை ஃபுல்லா எரிஞ்சிரிச்சி எனக்கு
நான இந்த ஓட்டை போட்டு விடுவா விடுவாங்க வரது வடையா விடும்போது அப்படிய் கையையும் விட்டுட்டன்
அய்யய்யோ ஹ்ஹுஹு
அப்புறம் இன்ன கையெத்து ஆஹ் கையேத்துலே த ஆஹ்
ஏ நான் என்ன பண்ணேன் நானும் அதே ஓட்ட ட்டோட தான் விட்ட விட்டுட்டு வீட்டு வீட்ல சொன்னாங்க அது உப்பு கம்மியா இருக்கு அப்டின்னு செரி இன்னும் கொஞ்சம் உப்பு மிக்ஸ் பண்ணி டு நம்ம வட விடலாம் அப்படின்னுட்டு என்ன பண்ண அதுல இருந்த வடையெ எல்லாம் எடுத்துட்டு கரண்ட் டி உள்ளயே வச்சுட்டேன் அது வடைபோடும் போது அந்த கரண்ட் அப்படியே கட்ஆயி அப்படியே அந்த கடாய் எண்ண வச்சு கவுந்துடுச்சு கையிலயே கவுந்து அப்படியே கையெல்லாம் எ ரிச்சு ஐயோ நீங்க அது ரெண்டு நாள் வரைக்கும் அது எருஞ்சட்டே இருந்தது எனக்கு
ஐயோ ரெண்டு நாளா முப்பத் முப்பத்தி ஒன்னாம்ந்தேதி ஆச்சுங்க எனக்கு இன்னும் தேரல
அய்யோ ரொம்ப கஷ்ட இப்ப எங்க அம்மாக்கு நா சொன்னன்ல பம் மாதிரி ஆயிச்சுன்னு ஈவினிங் போய் டாக்டர்ட்ட காமிங் பொது அவுங்க அத கொப்ளல்லாம் ஒடச்சு அது தோலெல்லா பிச்சுட்டாங்கப்பா இவ்ளோ மேலருந்து கீழ வரைக்கு
ஆ அது அப்பதா சி அதுன்னா தண்ணி ஆயிட்டுருக்கு அது உள்ள தண்ணி தண்ணியாயிடு
ஆமா
அது எடுத்துட்டுஇருப்பாங்க
அது தண்ணி எடுத்துட்டு ஃபுல்லா தோல் எல்லா வேஸ்ட் தா அது அ தோல் எல்லா பிச்சு எடுத்துட்டாங்க எடுத்து அப்றமா அந்த லிக்வி்டு என்னமொ போட்டு வாஷ் பண்ணி அ மருந்துல்லா அப்ளை பண்ணி லிக்விட் எல்லா அப்ளை பண்ணி என்ன பண்ணாங்க கட்டு மாதிரி கட்டி விட்டாங்க அதூ எங்க அம்மாக்கு என்ன ஏ புரியுது அந்த தோல் அவங்க பிரிக்கும் போது எங்க அம்மா அழு அழுன்னு அழுகுறாங்க முன்னாடி உக்கார்ந்துட்டே எங்க அம்மாவ பாக்க முடியாம அவங்க அழுவுறது பாத்து எனக்கே ரொம்ப அழுக வந்ச்சு அவ்ளோ துடிச்சாங்க எங்க அம்மா அப்பறமா அதுக் ட்டு மாதிரி போட்டு வச்சிருக் ருக்காங்க அது இன்பெக்ஷன் ஆயிரும் தொறந்து விட்டாதா அது காயும் அப்டின் நெறைய பேரு சொல்றாங்க ஆனா டாக்டர் என்ன சொல்றாங்கனா அது கட் ட்டு கட்டி வைக்கணு அது மேல இருக்கிற தோல் எல்லா வந்துச்சுல்லையா உடனே இன்ஃபெக்ஷன் ஆயிரு
ஆ
அப்டின்ட்டு சொல்றாங்க கால்லயையும் கையிலயும் பட்டுச்சு ஆனா கால்ல கூட பரவாயில்ல கையில பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்துச்சு
நீங்க இங் உடனே இங்க்கு அந்த மாதிரி எதுனா தடவி இருக்கலான்ல
ஐயோ நான் தூங்கிட்ட டே காலையில எட்டு மணிக்கு நா தூங்கிட்டு இருக்க எங்க அம்மா வேலைக்கு போவாங்க நைன் நைன் ஓ கிளாக் நைன் ஃபிவ்ப்டின் கிளம்பிடுவாங்க அவங்க எட்டு மணிக்கு அத பிரியாணி க்காக ஒரு சைட்ல அந்த பிரியாணி மசாலா செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு சைட்ல பத் த்திங்கனா இந்த அரிசி இந்த நீட்டு நீட்டு என்னவோ அரிசி பிரியாணி அரிசி இருக்குல்ல பாஸ்மதி ரைஸ்சு அது வெக்கிரதுக் இதுக்காக எங்க அம்மா பண்ணாங்க தண்ணி வெச்சுட்டு கொதிக்க அப்புறமா என்ன பண்ணுவாங்க இந்த ஊற வச்ச ரைஸ்சு அதுல போடுவாங்க அது சீக்கரமா தட் வெந்துரு ஒரு ஒரே பாயில்ல டக்குனு வெந்துரு அதனால எங்க அம்மா அது பண்ணாங் க அது என்ன இது ச்சு அவங்களுக்கு அது எடுத்து இப்டி ஊத்தும் போது என்ன பண்ணிருக்காங்க அப்படியே கையிலயே ஸ்லிப்பாயிட்டு கை அப்படியே கையில பட்டு அந்த தண்ணி கொதிக்கிற தண்ணி வந்து அவங்க மேல பட வேண்டியதா நெஞ்சுல நல்ல வேல அவங்க பின்னாடி ஆன ஒன்னே அது கையில பட்டு ஃபுல்லா வெந்துட்டு என்னோ துடிக்குறாங்க வெயிலுக்கு முடியல டுவெண்டி போர் இன்டூ செவன் எங்க வீட்டுல ஏசி ஓடிட்டே இருக் க்கு
ஐயோ பின்ன வெயிலு மத்த மத்த டைம்னா கூடோ இந்த பண்ணிக்காலோ மழ காலோன்னா கொஞ்ச கூலிங்கா இருக்கு வெயில் காலத்துலயா இருக்கவே முடில எப்படி அவங்க அதெல்லா அ அந்தன் ஆ தண்ணி பட்டா எப்டி இருக் உடனே இங்க்கு இல்ல வேற எதனா பண்ணிருந்தீங்கன்னா கொஞ்சோ பரவாலியா இருந்துருக்கு ஆனா
அ எது அது எல்லா எதுவுமே அப்ப யோசிக்கல நா போறதுக்கு முன்னாடி எங்க அப்பா கால் பண்ணி இந்த மாரி அம்மா சுடுதண்ணி ஊத் த்திக்குனாங்க அப்படி சொல்லும் போது இங்க இருந்து நா ஓடி ஓடியே இங்கிருந்து ஓடி அங்க போறதுக்குள்ள எங்க அம்மா எரியுதுன்னு டக்கு டக்குன்னு இந்த தேங்காயெண்ணய எடுத் எடுத்து எல்லா தடுவிட்டு இருக்காங்க ஒடம்புல கையில க இந்த ரெண்டு கையில கால்ல எல்லா அப்ப கூட நா என்ன பண்ண அந்த சுடும்போது சுட்டு அந்த தீக்காய வரும்போது அந்த மருந்து எனக்கு போன வாட் டி எழுதி குடுத்தாங்க அந்த மருந்து எங்கிட் ட்ட இருந்துச்சு அது என்ன பண்ண தொடிச்சு எண்ணயெல்லா தொடிச்சு க்ளீனா அப்புறமா அந்த மருந்தெல்லா போட்டு விட்ட விட்டு கூட ஒரே எரிதுன் துடிச்சுட்டே இருந்தாங்க ஒரு ஒன்பதர மணிக் என்ன பண்ணோ கூப்புட்டுட்டு போயிட்டு டாக்டர் கிட்ட போய் யி இப்ப பாத்தா யாரு இல்ல க்ளீனிக்கே இல்ல இங்க பெரிய டுவென்டி ஃபோர் இன்ட் செவன் ஹாஸ்பிட்டல் போனோ அவங் ஒண்ணுமே பண்ணல சும்மா தண்ணி போட்டு கிரீம் போட்டு அந்த கட்டு மாதிரி கட்டி அனுப்புச்சுட்டா அதுக்கே ஆயிரத்தி ஐநூறுப் வா வாங்கிட்டா ஒண்ணுமே பண்ணல அப்பறமா நைட்டு அங்கப் கா காம்ச்சோல அவ வந்து ஃபுல்லா தோளு பிச்சு கிளீன் பண்ணி மருந்து எல்லா எழுதி குடுத்து அ அது எல்லா அவளோ பண்ணிட்டு அவ ஆயிரத்தி ஐநூரூவா வாங்குனா
இங்க பாருங்க நா நா ஒரு மருந்து சொல்ற அந்த மருந்து போடுங்களே தீ காயத்துக்கல்லா அந்த மருந் து ஒடனே கேக்கு அப்படியே ஒரு நீங்களே சொல்லுவீங்க எஸ்சஸ் அப்டினு ஒரு மருந்து இருக்கு
என்ன மருந்து
எஸ் எஸ் டி இன்னு இருக்கு
எஸ் எஸ் வி வியா
ஆஹாஹா எஸ் எஸ் பிஇ உங்களுக்கு நா அம்சுர்ற
டைப் பண்ணி எனக்கு அமுச்சுவிடுங்க
ஆ அமுச்சு விர்ற அந்த மருந்த வந்து வாங்கி குடுங்க அந்த தீக்கயத்த நைட்டு படுக்கும்போது மட்டு தைக்க சொல்லுங்கள ஒடனே சரியாயிடு ஒரு இது கூட ஆகாது எரிச்சல்லா சீக்கிரமா செரியாயிடு
செரி ஒக்கா செரி ஓகே
ம் அதே மேரி அவங்க குளிக்கும் போது அதுமேல தண்ணி படாம ஃபஸ்ட்டு எண்ண வெச்சுட்டு அப்பறோ குளிக்க சொல்லுங்க அப்பதா சீக்கிரமா ஆருமே
அப்படியா செரி அதுதா இப்போ கட்டு
ஷன் ஆயிடு
ஆமா அதுதா இன்பெக்க்ஷன் ஆக கூடாதுன்தா அவுங்க கட்டு மாதிரி கட்டி வெச்சுருக்காங்க இப்போ நேத்து நைட்டுதான வாங்க க்ளீன் பண்ணி ஃபுல்லா நேத்து நைட்டுதா கட்டு போட்டாங்க அவரு என்ன சொன்னாரு டாக்டரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாங்க க்ளீன் பண்ணி சுத்தமா அவங்க கட்டு போட்டு விடுவாங்க அப்டின் சொன்னாங்க செரில்லெ நைட்டு தானே போட்டோ நாளைக்கு மறுபடியு போனோ வீட்டுல எங்க அம்மா போகமாட்டே எனக்கு ரொம்ப வலிக்குது அங்க போய அந்த பொண்ணு கிளீன் பண்ணி அது போடும் போது எனக்கு ரொம்ப வலிக்குது நா போல நா போலன்னு அடம் புடிக்கிறாங்க
ம்
என்ன பண்றதுனே தெரல நாளைக்கு நா அவங்க வராங்களா இல்ல நம்மளே பண்ணணுமா அப்டின்ட்டு
ஆ
அது அவ்ளோ எரியுது பா ஐயோ நீங்க பாருங்க எப்டி இருக்குனு ஃபுல்லா தோலெ பிஞ்சிச்சு நா போய் பாக்கும் போதே இந்த சுடு தண்ணி பட்டு அவங்களுக்கு அந்த தோலை பிஞ்சிருக்கு இப்ப பாருங்க எவ்ளோ கொதிச்சிட்டு இருந்திருக்கோனு தண்ணி
ஐயோ பாத்து எடுத்துருக்கலா ல்லவங்க
அது அவங்களுக்கு ஆல்ரெடி ஜொர இருந்தது நைட்டு ஜொர இருந்தாலே டாக்டர்ட்டு போய் காம்ச்சு ஊஸ் எல்லா போட்டுட்டு வந்தாங்க அவங்க என்ன பண்ணனு வீட்ல உட்காந்துருக்கணு லீவ் போட்டுட்டு இல்லன்னா சமைக்காம கெளம்பி போயிட்ருக் லோ வெளியில வாங்கி ஒரு நாள் சாப்ட்டு இருந்திருக் லோ அவங்க என்ன பண்ணாங்க இப்ப கொஞ்சம் பரவால்ல வீட்லயே சமைச்சு எடுத்துட்டு போய்லா இப்ப தனி தனியா கொழும்பு தொட்டுக்க வைக்கறதுக்கு ஒரு ரேடியா பிரியாணியா வச்சிரலாம் ஈஸியா ஆயிடு அப்டின்னு நினைச்சு அத வச்சிருக்காங்க அது என்ன ஆயிருக்கு அவங்க கெட்ட நேர் நா அது கை சிலிப்பாயிட்டு அவங்க மேலயே அந்த தண்ணி விழுந்து அந்த மாரி வெந்து போயிச்சு ஃபுள்ளா
அச்சச்சோ
நீங்க தேங்காய்ண்ணெ ஒரு காட்டன் மாரி விப்பாங்க கட்டு போறது
ஆமா
அது வந்து ஒரு ஏழ்ற்ருபா தா
ஆ
அத வாங்கி அப்படியே அத அதுல தேங்கா எண்ணெய்ல தொட்டு தொட்டு தொட்டு அந்த எடத்துல ஒத்தி ஒத்தி ஒத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறோ குளிக் சொல்லுங்க குளிச்சுட்டதுக்கு அப்புறோ இந்த மருந்து வைக்க சொல்லுங்களே சூப்பரா சரியாயிடு
செரி செரி ஓகே நா நாளைக்கு குளிப்பாட்டதா போற அம்மாக்கு நீங்க அந்த மறந்து பேரு கூட அன்புங்க நா பாக்குற அது இங்க கெடைக்குதானு
சரிங்க சரிங்க தோழி
நீங்க சோல உங்ககிட்ட பேசுனதே எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு தோழி எனக்கு கொஞ்சம் மனசு கஷ் கஷ்டமாவே இருந்துது உங்கிட்ட சொன்னது எனக்கு கொஞ்ச நல்லாவே இருக்கு
அ ஆ கஷ்டப்படாதீங்க தோழி எல்லா செரியாயிடு
ம் அதுதா எங்க அம்மா ஒரு எடத்துல உக்காரவே மாட்டாங்க நேத்துல இருந்து ஒரே எடத்துல உக்காந்துட்டு இருக்காங்க இப்ப அவங்களுக்கு ஒரே கஷ்டமா இருக்கு